வலி நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம்ப நல்லாருக்கோ வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
எல்லாரு நல்லா இருக்காங்க அங்க எல்லாரு எப்டி இருக்காங்க
ஏனா இப்ப வந்து சிஸ்டர் உங்க ஏரியால மழ பேஞ்சா நேத்து
மழயே இல்ல சிஸ்டர் எங்க ஏரியால ஃபுல்லா வெயிலு நல்ல வெயிலு கொழுந்து விட்டு எரியிது உங்களுக்கு எப்
எங்க ஏரியாலாலா இப்ப சீசன் ஆரம்பிச்சதுனால ரொம்ப நல்ல என்ன சொல்வாங்க ரொம்ப கூலா இருக்கு நேத்து முந்தா நேத்துலருந்து மழ ஆக்சுலி எங்க வீட சுத்தி வந்து நெறைய மரங்கள்லா இருக்குல்லா அதனால வந்து இந்த அ மழ பெய்யறத்துக்கோ இந்த மரங்கள் இருக்கறத்துக்கோ ரொம்ப கோல்டா தா இருக்கு இப்ப நா வந்து ஆக்சுலி இப்ப நா உங்கட்ட பேசிட்டு இருக்கனா ஃப்ளோர்ல படுத்துட்டு தா பேசிட்ருக்கே ஃப்ளோர் எல்லாமே ரொம்ப கோல்டா இருக்கு ஏனா இந்த கால இப்ப வந்து மரங்கள் வந்து மரங்களின் முக்கியத்துவத்த பத்தி நம்ம பேசலா ஏனா மரங்கள் வந்து நம்மளுக்கு வந்து து நெறைய நன்மைகள் குடுக்குது ஏனா இப்போ நெறசு நெறைய பேரு வந்து என்ன பண்றாங்க முந்திலா வீட்ட வீட்ட சுத்தி வந்து மரங்கள் வப்பாங்க வீட்ட சுத்தி மர வச்சி தா வீட்ல ஒரு நார்மலா கட்னாங்னா சுத்தி கமோன்ட் சுவுரு போட மாட்டாங்க மரங்கள் வச்சிருப்பாங்க ஏனா அந்த காலத்துல எல்லா பாத் பாருங்க மரத்து என்னல்ல தா உக்காந்து படிச்சிருக்காங்க மரத்து என்னல்ல தா உக்காந்து நறைய பேர் எங்க அம்மால்லா சுத்திருக்கா பீடிெல்லா சுத்துவாங்க மரத்து நிழல்ல வீட்ல ஒக்காந்து ஃபேன் அதுனால அந்த மாறி பண்ணப்போ வந்து நம்ம நம்மளுக்கு வந்து கரண்டு மின் கட்டண வந்து ரொம்ப குறைவா இருக்கு ஏன்னா நம்ம இப்ப ஃபுல்லா வீட்டுக்குள்ளயே இருக்கோ ஃபேன் போட்டு லைட் போட்டு வீட்டுக்குள்ளயே இருக்கோ ஆனா அப்பல்லா அப்டி கிடையாது ஏன்னா வேலப் அ பீடு குத்தணுமா ஏதாவது தொழில் பண்ண ஏதாவது ஏதோ ஒரு ஒரு வீட்டு வீட்ல இருந்து சிறு தொழில் பண்றாங்க அப்படின்னா அவங்க எல்லா ஒரு குரூப்பா ஒரு கேங் மாறி உருவாக்கி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க மரத்தடில வந்து உக்காந்து பீடி சுத்துவாங்க ஆனா அந்த மரங்கள் மரங்கள் வந்து நமக்கு எவ்ள ஆக்சிஜன் குடுக்கு நல்லா சுற்று சுற்றுப்பு சோ ஒரு ஆக்சிஜன் குடுக்கறது மூலம் மட்டு இல்லன்னா சுற்றுச்சூழல வந்து ரொம்ப பாதுகாப்பும் வைக்கிறது மரங்கள் வந்து நமக்கு ம மழ பெய்யறதுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கு தோழி அது மட் விட்டு அல்லாம என்னன்னா நிலத்தடி நீர வந்து ரொம்ப பாதுகாக்கறதுக்கு நம்மளுக்கு உதவுது மேலும் என்ன பண்ணும் மரங் ங்கள் மூலம் நமக்கு என்னெல்லா கிடைக்குன்னா மரங்கள் மூலம் வந்து நமக்கு வந்து சில சின்ன சின்ன மரங்கள் ம் செடி கொடி எதனாலு சொன்னா மரங்கள் பழம் மரம் மரத்துல இருந்து பழம் கெடைக்குது அதே என்னன் மருந்து மருத்துவ தன்மையு இருக்கு அப்புறமா மரப்பொருட்கள் கிடைக்குது இந்த மாறி இன்னொரு விஷயம்னா பறவைகளுக்கு வந்து பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு வாழ்விடமாக மரங்கள் வந்து இருக்குதுன்னு நா சொல்ல வருவே அது மட்டு இல்ல மரங்களே இல்லன்னா பூமியில உள்ள உயிரினங்கள் எதுவுமே வாழ முடியாது ஏன்னா பாருங்க நம்மது வீடு கட்டுறது வந்து அந்த ஜன்னலுக்கு வந்து பண்றது கதவு பண்றதுக்கு எல்லாமே வந்து மரக்கள் தேவ அது மட்டும் இல்ல எந்த பறவையா இருந்தாலுமே மரத்துல வந்து கூடு கட்டி அதோட முட்ட இட்டு அதோட இனத்த வந்து பெருக் கிறது பறவைகளுக்கு சரி விலங்குகள் பெரிய பெரிய காட்ல எல்லா பாருங்க பெரிய காடு ஃபுல்லா இருந்தாலு அந்த இடத்துல வந்து அனல்லா அனிமல்ஸ் எல்லாமே அந்த மரத்து அடியில இந்த குக அந்த மாறி பண்ணிதா அங்கல்லா வாழ்றது இந்த மாரி நம்ம வந்து மரங்கள அழிக்காம இருந்தம்னா நமக்கு வந்து மழைகள் வந்து நீங்க சொல்றீங்க உங்க ஏரியால வந்து ரொம்ப வெப்பமா இருக்கு அப்டி சொல்றீங்க ஆனா வந்து மரங்கள் வளர்பதன் மூலம் வந்து உண்மைக்கும் நன் நல்லதுதா இப்போ நறைய இடத்துல நா பாக்கறே கல்யாண வீட்லல்லா அ கிப்ட்டா ரிட்டர்ன் கிஃப்ட்டா வந்து என்ன குடுக்கறாங்கன்னா மரக்கன்றுகள் குடுத்துருக்காங்க தோழி
மரக்கன்றுகள் குடுக்குறாங்க இப்போ மரக்கன்றுகள் குடுக்குறாங்க இப்போ சீட்ஸ் விதைகள் கூட குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க தோழி கிரியேட்டிவிட்டியா குடுக்கறாங்க இப்பெல்லா நல்லா நா பாத்திருக்
ஓக்கே ஓக்கே ஏன்னா நா பாத்துருக்கே ஆனா செடி மரங்கள் மட்டு முல்லாம அவுங்க வந்து இது மோஸ்ட் ஆப் இதுதா குடுத்துயிருகாங்க மூங்கில் மரம் வேப்ப மரோ கொய்யா மரோ நெல்லி மரோ எந்தெல்லா காய்க்கு பூ பூத்து காய் காய்க்கிறோ அந்த மாறி மரம் குடுக்கணு ஏன்னா திரமணம் என்பது வந்து கல்யாணம் பண்ணி அவங்க அப்டி இல்லை அதில ஒரு பூ பூத்து அதுல ஒரு காய் வ அந்த அந்த மாதிரி மரத்த தா எல்லாருமே வந்து ரிட்டன் கிஃப்ட்டா குடுக்குறாங்க தோழி நீங்க சொல்லுங்க தோழி மர மரங்கள பத்தி
எங்க ஏரியால பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பில்டிங்கு மரொ வெக்கறதுக்கு ஒரு எடொ கூட விட்டு வெக்கலங்க தோழி ஃபுல்லாவே பில்டிங்க கட்டி வச்சிட்டாங்க அதான் வெப்பம் தாங்கவே முடியல இங்க வெப்பமா தா இருக்கு தோழி நமக்கு ஒரு நல்ல ஒரு காச்சு கெடைக்குறது இல்ல இங்க நாங்க என்ன பண்ணிருக்கே அப்டின்னா வீட்டுக்குள்ள நா வந்து மணி பிளாண்டு வளத்துட்ருக்குறே தோழி கண்ணாடி பாட்டில்ல வாட்டர் ஊத்தி வச்சு மணி பிளாண்ட எடுத்து உள்ள போட்டு வச்சிருக்கா அதுட்டந்து நல்லா ஆக்சிஜன் கெடைக்கு நமக்குன் சொல்றாங்க ஸோ நா வீட்டுக்குள்ள மணி ப்ளாண்ட்ட வளத்துட் இருக்கே வேற மாடில கொஞ்ச கொஞ்ச தோட்ட மாடி தோட்டம்னு சொல்லுவாங்களா இந்த மாதிரி எல்லா செடியு வச்சிருக்கோ மாடில கொய்யா கொய்யா மாதுளை அந்த மாதிரி பழங்கள்லா வச்சுருக்கோ தோழி
தோழி மாதுளைப் பழொலா நல்லா வருதா தோழி இல்ல சின்ன காக்கே இல்லைன்னா நீ எப்டி ஹைப்ரிட் வச்சிருக்கீங்களா இல்ல நாட்டு கொழுத வச்சிருக்கீங்ளா
போங்க பின்னதா காய்க்குது ஆனா அது வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்ல துவர்ப்பு தன்மையா இருக்கு நமக்கு
பேசியல் இல்ல மாதுள பழத்துல வந்து துவர்ப்பு தன்மை இருக்கணு அதுதான் நம்மளுக்கு நல்லது ஏன்னா எல்லாருமே டேஸ்ட் காண்டி ஹைப்ரிட் போறாங்க ஆனா தோப்புத்தன்ம உள்ளத சாப்பிடுங்க நம்மளுக்கு பித்தம் கொறையு அதே மாரி மாதுள பழத்த வந்து அந்த ஸ்கின்ன நா அ போத்து வெண்ணில போட்டு கொதிக்க வச்சு குடிச்சன்னா கேன்சருக்குள்ள அந்த ஆ இது வந்து வந்து வளராது அப்டின் சொல்றாங்க கேன்சர் வந்து கொணப்படுத்துன்னு சொல்றாங்க தோழி
கேக்குதா தோழி ஓகேங்ளா அந்த மாதிரி அப்புற வந்துட்டு சீதாப்பழ வச்சிருக்கோ அது நல்லா டேஸ்ட்டா இருக்குதுங்க நல்லா அழ நல்லா காய்க்குது பெரிய பழமா காய்க்குது சீட்டா ஹைப்ரிட்டுதா
ஓகே ஓகே ஏன்னா அந்த மாரி நம்ம சாப்பிடா பழங்கள் நீங்க வச்சிருக்க நல்லதுதா உங்களால கீழ வைக்க முடியல வாய் வாய்ப்பு இல்ல அத பத் சோ வந்து நீங்க வந்து மாடி தோட்டத்த வந்து இது பண்ட்ருக்கீங்க ஆனா எங்களுக்கு வந்து ஒரு அ அக்ரிகல்சர் ஃபார்மிங்னு இருக் கு அதுல ஒரு அம்பது அம்பது தென்ன மரொ வச்சிருக்கோ அப்பறமே ம அம்பது தே இது மாங்கா மாங்கா மரோ வச்சிருக்கோ அப்ற நெல்லி க்க அறிநெல்லிக்கா இருக்லா அதெல்லாமே கவர்மெண்ட்ஸ் குடுத்ததுதா கவர்மெண்ட்ஸ் ஸ்கீம் யூஸ் பண்ணி அந்த மாரி செடி வளத்தோ அம்பது அரிநெல்லிக்கா அதுக்கு பிறகு ஒரு நூத்முப்பதோ நூத்நாப்பதோ தெரில சரியா ஞாபக இல்ல அது ரொம்ப வருஷ ஆயிட்டு ஆறு இலவச அதுக்கு பிறவு ஒரு கொய்யா மர வச்சிருக்கோ அப்புறோ வாழ கன்று வச்சிருக்கோ அப்புற த ஈரோ வந்து நெட்ளிக் மரோல்லா வச்சிருக்கோ சுத்தி ரோ சுத்தி ஏன்னா எண் இல்லாம இருக்கனால வச்சோ ஆனா அது ஒன் இயர் கூட அவள தோழி நல்ல ஹைட்ல வளர்ந்துட்டு இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துல வந்து அத வந்து அறுவடை பண்ற மாரி இருக்கு
ஓகே என்ன மரோங்க எனக்கு புரியல என்ன மரோன் சொன்னீங்க தோழி
அந்த நெட் இந்த நெட்லிக்கு தேக்குன்னு சொல்லுவாங்களா தேக்கு அந்த மரோல்லா ஒன் இயர்லயே வந்து ரொம்ப ரோ ஃபாஸ்ட்டா வளரூம் சொல்லுவாங்க அத சுத்தி வைக்கப்போ அது வந்து நம்ம நம்ம வந்து சேல் பண்ணலா ஒரு த்ரீ இயர்ஸ்கு அப்புறோ அது வந்து நம்மளே விக்கலா இல்லனா கவர்மண்ட்டஸ் சொன்னனா அவுங்களே வந்து இதல்லா எடுத்துட்டு போயிருவாங்க எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து இவ்ளோ அமௌண்ட் அப்டி சொல்லி குடுத் அதுங்க வக்கிறது ரொம்ப நல்லது நாங்க வந்து அந்த மாரி மரங்கள் வக் வக்கிற மூலம் வந்து எனக்கு முந்தி வைக்கப்போ இது எப்டி வளர போதோ என்னன் தெரியில ஆனா இப்ப வந்து ஒரு த்ரீ ஏங்க உண்மைய சொன்னமுனா வாங்கி ஏழு வர்ஷ ஆயிட்டு ஆனா கன்றுகள வச்சு ஒரு அஞ்சு வர்ஷ ஆயிட்டு இப்ப பாக்கப்போ வந்து எல்லாமே பூ பூத்து நிக்கப்போ எனக்கு உண்மைக்குமே அத பாக்க வந்து ஒரு என்னா சொல்வாங்க கண்ணுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியாவூ இனிமையாவூ இருக்கு ஏன்னா குளிர்சியா இருக்கு ஏன்னா இத பாக்கப்போ நம்ம வந்து இத வெக்கலயே ஏன்னா மொத மொதல்ல வைக்கப்போ வந்து இந்த மாரி கன்றுகள் வந்து என்ன ஆச்சு அப்டின்னா ஒரு ஒரு நாலஞ்சு கன்றுகள் வந்து வாட ஆரம்பிச்சு கருகி நின்ன மாரி இருஞ்ச்சு ஒரு ப்லா ஒரு ஒரு ப்லாங்கான ஒரு வெறுமையான எடத்துல வந்து இந்த மாரியான கன்றுகள் வைக்கப்போ வந்து இது எனக்கு பாக்க வந்து நல்லதா தெரியல ஆனா இப்ப வளந்து நிக்கப்போ பாக்கப்போ அத பாக்குறதுக்கு உண்மைக்குமே தோழி எனக்கு மன நிறைவா இருக்கு
ஓகேங்க தோழி ரொம்ப சந்தோஷோ கேக்குறப்பவே வேற எங்க ஊர் சைடுல என்ன மரோ வச்சிருப்பாங்கன்னா மோஸ்ட்லி புளிய மர வச்சிருப்பாங்க அதுலருந்து புளி எல்லா சேல் பண்ணுவாங்க தோழி சீசன் டைம்ல நெறைய புளி கெடைக்குல்ல மரத்துலருந்து அதையல்லா எடுத்து நல்லா அத தோடல்லா ஒடச்சு கிளீன் பண்ணி அத சேல் பண்ணுவாங்க வீட்டுக்கு யூஸ் பண்ண ஒன் இயர்க்கு வச்சுப்பாங்க நெக்ஸ்ட்டு சீசன் வர்ற வரைக்கோ அவுங்க வீட்டுக்கு அது மண்பானையில போட்டு அப்டி வச்சுப்பாங்க அது அப்டியே புதுசு போல இருக்கு மண்பானையில போட்டு யூஸ் பண்ணிப்பாங்க அந்த மாரி தொழில் பண்ணுவாங்க நெறைய பேரு
த ஏன்னா அந்த மாரி பண்ணப்போ வந்து நீங்க சொல்றீங்களா இப்ப எங்க வீட்டு கிட்டதா
ஆ
அவுங்க சொல்லுவாங்களான்ட கீர போட்டிருக்கே எங்க தோட்டத்துல அப்டிம்பாங்க பெரிய பெரிய மரத் துக் கீல ஆனா வந்து ரெண்டு டைப்பா கொண்டு வந்தாங்க ஒரு கீர வந்து லைட் டா மஞ்சள் நிறத்துல இருந்ச்சி இன்னொன்னு வந்து நல்லா கிரீனா இருந்ச்சு அப்ப நா கேட்டே இதுக்கு இது சேம் தா ஆனா என்ன டிஃப்ரண்ட் இதுல கலரு வித்தியாசமா இருக்குனு அப்ப அவுங்க என்ன சொன்னாங்கன்னா இதுல வந்து நாங்க வந்து செயற்கை ஒரே ஆரு இந்த பச்ச கலர்ல இருக்க வந்து நாங்க கெமிக்கல் யூஸ் பண்ணிருக்கோ அதனால கிரீன் கலர்ல வந்திருக்கு ஆனா மஞ்ச கலர்ல இருக் இது வந்து நாங்க வந்து இயற்கை வேறு சாணி ஒரோ ஆட்டுச்சாணி மட்டுந்தா போட்டு வளத்துருக்கோ அப்டி சொன்னாங்க என்ட்ட அப்போ நா என்னப் பண்ண அந்த ஆட்டுச்சானி போட்டு மஞ்ச கலர்ல லைட்டா இருந்துச்சுல அததா வாங்கனம் தோழி ஏனா நம்மளுக்கு வந்து இயற்கையா உரத்துல போட்டு கீரைகள் மட்டுந்தா வேணூ அதுதா நமக்கு சத்து செயற்கை ஓரோ வேண்டா
ஆமா
அதாவது ஒரு ஒரு தோட்டத்திலயே அவுங்க வந்து டூ டைஃப் ஏனா இப்போ உள்ள பாருங்க எது ஃப்ரஷ்ஷா இருக்கு எது கிரீனா இருக்கு எது கேரட்டா இருந்தாலும் எது ஆரஞ்சா இருக்கு அத பாத்தா வாங்குறாங்க தவர அது கம்மி கலரு கம்மியா இருந்தா இத்தா இயற்கையான உணோ இயற்கையான உர உரத்துல வந்து வளந்ததுனு யோசிக்க தெரியாம நம்ம வந் அந்த மாரி வாங்கி சாப்டுறோ தோழி இதுலா
தெரியாம வாங்கிற்றா ஓகேங்க தோழி ஓகே
ஹலோ தோழி கால் கட் பண்ணுங்க ஹலோ